டே ரிங்க சாப்பிட்டச்சா
சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நா சாப்பிட்டேங்க சாப்பிட்டு உம் இல்லைங்க இன்னு கொஞ்ச நேர ஆகு
எப்பவுமே எப்பவுமே லேட் ஆகுமா இல்ல
கொஞ்சோ லேட்யிருடுங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தே ரொம்ப நாளச்சா சோ நினைவு உம் நினவெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆமா அப்பெல்லா நம்ம எப்டி இருந்தோ அப்டிங்கிற மாரி வந்து யோசனை அந்த மாரி
கண்டிப்பா எல்லா அ அதுதா எல்லாருகுமே வந்துட்டு இப்ப காலேஜ் போனது ஒர்க் போறது இப்டி இருக்கவங்கிட்ட கேட்டா கூட ஸ்கூல் லைஃப் தா எல்லாருமே சொல்வாங்க நாங் எங் எங்களோட ஸ்கூல்ல இருந்த மாத் லைப் வந்து வேற எதுலயு அமையல அப்டின் தான் சொல் சொல்வாங்க ஸ்கூல் லைஃப். அது ஒரு வேற விதமான ஒரு அனுபவொ
ஆமாங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்டினா ஸ்கூல்ல எனக்கு இப் ஞாபக வருது உம் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்னா வந்து வந்து ஏ அக்காலாம் பாத்தீங்னா வந்து ஸ்கூல் டாப்பர் ஒக்கே நா‌ கொஞ்சோ வந்து மீடியமா தா படிப்பே பட் ட் இருந்தாலு வந்து கொஞ்சோ வந்து அ எங்க ஸ்கூல்லலாம் பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது நெக்ஸ்ட் வந்து ஆவூனா ஒரு ரெண்டு நிம்ஷ ஒரு நிம்ஷ லேட்டானா கூட ஆவூனா லெட்ற எழுத சொல் சொல்லிர்வாங்க லெட்ர எழுதி ஆமா க்வாடினேட்டர் கிட்ட சைன் வாங்கிட்டுவாங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க ஆவூனா சொல்லிர்வாங்க ரொம்ப கொஞ் ஸ்டிரிக்டா தா இருந்துச் சு இருந்தாலும் பாத்தீங்க அப்டினா ம் எல்லாத்லையுமே ஒரு ஸ்பை வச்சிர்ப்பாங்க யார் எந்த தப்பு பண்றான்னு போய்ட்டு பண்ணி அதுக்கொருக்க ஆமா நா எங்கா அக்கா வந்து பாத்தீங்கனா வந்து ஸ்கூல் டாப்பர் இருந்தாட்டி நா வந்து கொஞ்சொ வந்து வந்து கொஞ்சொ ஹாஸ்டல் டீச்சர்ஸ்லா வந்து எங்கிட்ட பேசுவாங்க சோ எல்லா ட்டாங்க எனைத்தா ஸ்பையு நெனைச்சுட்டாங்க நானு அ அ அப்பில்லா இது ஒண்ணுமே இல்ல போவு முடிச்சுட்ட ஒக்கே அப்பொமே வந்து பாத்தீங்க என்னதா வந்து பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது அப்டின்னு சொன்னாலு அப்பவுமே எதுவு ஒரு லவ்ஸ் ச லவ்ஸ் எல்லா ஓடிட்டு தா இருக்கு
ம்
அப்ற நா அது காலேஜ் முடிச்சு சு நாங்க எல்லாருமே வந்து பா திங்கன்னா வெளிள ல எல்லா வேல செய்றதுக்கு போயிருந்தோ அப்ப வந்து பசங்க பொண்ணுங்க வந்து ஒரு ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வந்து மீட் பண்ணிருந்தோ இப்ப வந்து சொன்னாங்க நீ எல்லாம் வந்து புல் பூச்சி தெரியுமா உன்னைய போய் நாங்க ஸ்பைனு நெனச்ச ஆனா நீ எல்லா வந்து புல்ல பூச்சி யி இப்டி நினச்சுட்டுமே அப்டின்னு சொன்னாங்க
ஆமா இந்த மாதிரி ஸ்கூல்ல யாராவது ஒரு ஆள் எங்கயாவது ஸ்பை வச்சிருந்தா இதான ன்னா யார யார பாத்தாலு அந்த ஒரு பயோ வருல
ஆமா என்னயா நானு என்னடா பண்ணே என் நீங்க எங்கடா வந்து இப்டியெல்லா நினச்சீங்க அப்டின்ன அப்ரோ வந்து சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க மேரேஜ் ஆயிச்சு அப் என்ன சொல்றப்ப இத இந் யோ ஒன்னு தெரியாத அப்ராணியாட்ட இருந்திருக்கிறேனே நல்லா இது சரியான மக்கா இருந்துருக்கனோ அப்டிதா எல்ல திட்டுவாங்க நீயெல்லா ஒனக்கு எல்லா ஒண்ணுமே தெரியாது தெரிமா அப்டின்னா எவ்ளோ மக்கு உக்காந்திருக்ரா ஆனா இத்தன கதைகள் ஓடிகிட்றுந்திருக்கு து அப்டின்னு சொல்லிட்டு அப்ரோ படிக்கிறதுலயுமே வந்து பாத்தீங்ன்னா வந்து ஒரு பயத்லய வந்து கட் ஹாஃப் நெறைய எடுக்னு நம்ம இன்ஜினியரிங் போனு அப்டிங்றதுல வந்து படிப்பு படிப்பு படிப்பு ப்ளீச் அது ஸ்கூல்லோட இன்னொன்னு பாத்ங்னா வந்து வெளையாட்ட படிப்பாங்க ஆனா புள்ளைங்க வந்து
ஆமா அப்டி கிடையாது சின்சியரா படிப்பாங்க இப்ப நான் எப்டினா னா நா படிச்சதுன நீங்க வந்து கோயட் ங்க நா வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஃபுல்லாவே கேர்ள்ஸ் தா ஒன்லி ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னைய வந்துட்டு எப்டின்னா சிக்ஸ்த் வரைக்கு இங்கிலீஷ் மீடியம் நா நல்லா படிப்பே ஸ்கூல்லே சூப்பரா படிப்ப அந்தமாரிதா இங்கிலீஷ் மீடியத்தத்தை சேர்த்திருந்தாங்க சிக்ஸ்த் படிக்கையையில் வந்துட்டு ஒரு பிப்த் பிப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் சிக்ஸ்தல ஒரு ஸ்கூல் சேர்த்திருந்தாங்க அங்க பார்த்தா பீஸ் கட்ட முடியல கொஞ்சோ அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எங்க வீட்டுல வந்து அப்பாலா கொஞ்சம் விவசாயம் தான் சோ எதுவும் ஒரு வேற ஒரு நேரம் விவசாயம் நல்லாருக்கும் ஒரு வே ஒரு நேரம் டல்லாயிரும் ஆஹ் விளைச்சல் இருக்கு அது அந்த மாதிரி இப்போ பீஸ் கட் ட முடில அப்புறம் நான் சொன்னே சரி பரவால்ல நீங்க என்ன கவர்மண்ட் ஸ்கூல்ல சேருங்கப்பா அப்டின்னு சொன்னே அப்புறம் எங்க நான் க எங்க ஊர்லயே இருந்த ஒரு கவர்மண்ட் ஸ்கூல்ல சேதுவிட்டாங்க அங்க சவன்த்துல இருந்து சிக்ஸ்த் மட்டும்தான் முடுச்சேன் அப்புறம் சவன்த்ல இருந்து ஃபுல் தமிழ்லாய்டுச்சு தமிழ் மீடியம் ஆய்டுச்சு ஃபுல் இங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு அடுத்து தமிழ் மீடியம் ஆய்டுச்சு தமிழ்ல படிக்கணும் அதாவது நமக்கு வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சோசியல் சயின்ஸு இது எல்லாமே இங்கிலீஷ்ல படிச்சிருப்போம் தமிழ் மட்டும் தான் தமிழ்ல படிச்சு சுருப்போம் அது அப்டி எல்லாமே டோட்டலா மேக்ஸ் மொதகொண்டு எல்லாமே தமிழ்ல வந்து ரும் இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கிலீஷ்ல இருக்கு அந்த மாரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனாலும் நான் அப்போ போ போனோலயே ஒரு செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி ச் அப்புறம் ஸ்கூல் டாப்பர் டென் த் டென்துல ச செகண்ட் மார்க்கு ஸ்கூல்ல செகண்ட் மார்க் கு ஆஹ் டுவல்த்துல ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் அந்த மாதிரி நல்லா படிப்பேன் டீச்சர்ஸ் லாம் நம்மளதான் கூப்பட்றது என்னமோ கொஞ்சோ கெத் தா எந்த க்ளாஸ்ல இருந்தாலும் அப்டியே டீச்சர் பிடிக்க தணிக்கிறது ஸ்கூல் எஸ் பி எல் சொல்லுவாங்கல்ல அதுவாவு என்னயதான் போடுவாங்க நா ப்ளேயர்லா எல்லாம் பண்றது ப்ரேயர்க்கு இது பண்றது இந்த கொடி எல்லாம் இப்டி இது பன் றது அந்த மாரி இங்கயுமே நீங்க சொல்ற மாரி அங்கலா பையின்றாங்க லேட்டா வந்தா இந்த மாதுரின் சொல்றீங்கல்ல இங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அஹ் லேட்டா வந்தா பீட்டி மிஸ் இர்ப்பாங்க லேட்டா வந்தா என்ன பண்ணுவாங்க கிரௌண்ட ஓட சொல்லிருவாங்க அவ்ளோ பெரிய கிரௌண்டாவே இருக்கு மூணு ரவுண்ட் அடிக்க சொல்லிருவாங்க அதுலயே நமக்கு டயட் ஆயிரு நாங்க என்ன பண்றது ஆமா அதே மாரி பீட்டி பீரியர்டுக்கு லேட்டா வந்தாலு அவுங்குளுக்கு கரெக் டாவர்னு பீட்டி பீரியட் ஸ்டாட் பண்ணுல்ல எல்லாரு போய் நிக்கணு நிக்கல ஒரால் லேட்டா வ இந்த டீச்சர் கூப்டாங்க கூப்ட்ருப்பாங்க நம்ம வேற நல்லா படிப்போமா படிப்ஸ்சா இர்ப்போமா நம்ள கூப் புடுவாங்க எதுக்கா போயிருவோ போயிட்டு வந்தா எல்லாரு வந்துருவாங்க பீட்டி பீரியட் எங்கே போனன் சொல்லிட்டு அதெல்லா பாக்காது படிக்கிற பிள்ளைங்லே பாக்க மாட்டாங்க பீட்டி டீச்சர் போடுன்ருவாங்க மூண் ரவுண்டு அடினு சொல்லிருவாங்க ஓட்றது அப் அப்ப மத்த டைம்லலா என்ன பண்றது கிளாச கட்டடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியான் சொல்லி மெதுவா ஓட்றது அடுத்த கிளாச கட் அடிக்கிறதுக்கு அ நானு ஸ்கூல்ல எல்லா நல்லா வந்து என்ஜாய் பண்ணே சிஸ்டர் அதே மாரி டேன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி ஆடுவே டான்ஸ்னா ரொம்போ புடிக்கு அப்போ எல்லா ஸ்டேஜ்லா நம்ம பர்ஃபாமன்ஸ் தா அந்த மாதி ரி இருக்கு நல்லா இருக்கு அதெல்லா நா இப்போ நீங்க ஸ் நீங்க ஸ்கூல்ல பத்தி இப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேஸ் சொன்னல்ல எனக்கு இப்ப பழைய நினைவுகள்லா வருது ஸ்கூல் லைஃப்ன்றது அது ஒரு வேற லெவலான லைஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ஸோட ஆனா யார்டயுமே நா டச்சுல இல்ல காலேஜ் ஃப்ரெண்சில கூட டச்சில இர் கே ஆனா மிஸ் பண்றே எல்லாரு என்ன பண்றாங்ளோ ம்
இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நா எப்பமே பாப்பே ஆதாது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஸ்கூல் வந்து நம்ம பாசிங் கிளவுட்ஸ் மாரி வந்து ஆ நம்ம அப்பவே அப்பருந்தே கொஞ்ச ஸ்ட்ராங்கா வந்து இது பண்றப்ப தா அதே காலேஜ்ல கொஞ்ச நல்லா டச்சா இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆ ஏனா வந்து ஸ்கூல் முடிச்சு வர்றப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்பா அம்மா கையில தா இருப் போ நம்மளுக்கு வெளி உலக தாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது வெளியலலைங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மெச்சூற இருப்போ ஆமா இதே அத வுட்டு நீங்க வெளிய இந்த ஒரு வேலைக்கு அந்த மாரி வேல ரொம்ப மெச்சூரா இருப்போம் சோ அப்பிடிங்கறப்ப பாத்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ற அந் இதுல பாத்தீங்கன்னா நறைய பேர் வந்து நம்புளுக்கு ஃபரண்ட்ஸா இருப்பாங்க அன்னா காலேஜ்ல இருக்குறே டச்ல இருப்பாங்க ஆனா ஸ்கூல்ல இருக்கறீங்க அந்த அளவுக்கு வந்து
ஆமா அது கரெக்ட் தான் இப்ப நான்லா காலேஜ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே நம் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ண எல்லாரும் படிப் ப்பாங்க மேக்ஸ்ல ஒங்களுக்கு தெரியும்லே எல்லா எல்லா பீரியடக்கும் டீச்சர்ஸ் வருவாங்க அதுவும் ப படிப்பாளிங்களா தான் இருக்கு அந்த எடத்துல வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் பெஞ்ச்லதா இருப்போ ஒரு அஞ்சு பேரு ஒரு பையே நாங்க நாலு பொண்ணுங்க ஒரே அராத்து எனீ டைம் கிளாஸ் கு திட்டு வாங்கிட்டு நோட்ல ஒண்ணுமே இரு அது அந்த மாரி நாங்களா இர்ப்போ ஆனா இன்டர்னல் எக்ஸ்சாமு செமஸ்ட்ரோ மார்க் பாத்தா சூப்பரா எடுத்துருவோ எனீ டைம் படிக்க மாட் டோ வீட்ல பாக்றமா எக்ஸ்க் மோத நாள் பா கிறம் அவ்ளோதா ஏன்னா மேக்ஸ்சு அப்டின் வ்ரிது போ கவனிப்போ எல்லா பண்ணுவோ ஆனா ஆ ஒரே சேட்ட எதுக்கெடுத்தாலு எந்திருச்சி நி கிருது நாங்களதா இரு திட்டிட்டே இர்ப்பாயிங்கா ஸ்டாஃப் ரூம்ல கூப்ட்டு கூப்ட்டு கழுவி கழுவி ஊத்வாயிங்கே என்னா இப்டி பண்றீங்க பேஸ்றீங்கா பையனு பொண்ணு பேச கூடாத்னாங்கல்லே கோயட் ல்லே எனக்கு காலேஜ்ல சொல்லுவாங்க அப்டி நாங்க அதெல்லா கேட்டுக்கிறதில்லே ஆமா காலேஜ் சப்டிதா மேம் இருக்கைலே பேச கூடாதில்லே மேம் இல்லேனாதா பேசு அதுவு இல்லாம மேக்ஸ் டிபார்ட்மென்ட் வந்துட்டு கொஞ்சம்
ஓ ஓகே
ஆனா நாங்க கொஞ்ச ஜாலியா இரு போ சோ அதனால அந்த ஃப்ரண்ஸ் இன்னுமே டச் ல இருக்காங்க
உம் நானு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேல தா படிச்சே சோ நா வந்து பாத்தீங்கன்னா கம்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மண்ட்னால பாத்திங்கன்னா நெறைய புள்ளைங்கதா ப பசங்களு இருப்பாங்க பசங்களு வந்து ஒரு காவாசியாவது இல்ல வந்து ஒரு அரவாசியே திருப்பாங்க ஆனா நாங்க வந்து டாமினேஷ மோஸ்லி வந்து கேள்ஸ் ஆ தா இருக்
கேள்ஸ் தா இருப்பீங்க எல்லா எடத்துலயு அப்படிதா இருக்காங்க பாய்ஸ் மேக்சிமம் டிப்ளமோ அ ந்த மாரி கோர்சஸ் நறைய எடுத்து போறாங்க அ மெக்கானிக்கல் டிப்ளமோ அந்த மாதிரி போயறாங்கள இப்ப நாங்களா பி எஸ் சி மேக்ஸ் ல எங்க கிளாஸ்ல வந்து சு நாப்பது பேர் இருக்கம்னா பத்து பேர் தா பாய்சிருப்பாங்க
ஹ மத்த ஆஹ் இதுலியு எங்க இதுலயு இருப்பாங்க ஆனா நாங்க இதுல வந்து பொண்ணுங்கதா அதிகமா இருக்கோ ஆனா பசங்க எங்க போனாலுமே வந்து ஒரு உம் எங்க இப்பவுமே வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க எங்க அப்பா அம்மா ஆனா எல்லாருமே வந்து நல்ல ஃபிரண்ட்ஸ்னு வைங்கலே எங்க அம்மா வீட்டுக்கு அதாது நா அம்மா வீட்டுல ஃபஸ்டு அப்ப கல்யணத்து முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் காலேஜ் முடிக்கிற அந்த என்டுல எல்லா முக்கால்வாசி பேர்த்தோட வீட்டுக்கு புள்ளைங்க வீட்டுக்கு பசங்களும் பொண்ணுங்க எல்லாருமே வந்து ப்பாங்க பசங்க வீட்டுக்கு புள்ளைங்க பொண்ணுங்க எல்லாரும் போயிருப்போம் இன்னுமே எங்கேயாவது பாத்தா எங்க அப்பா பாத்தா பேசிட்டு த்தான் போவாங்க பசங்களா இருக்கட்டு பொண்ணுங்களா இருக்கட்டு அப்புற வந்து ஏதோ ஒண்ணுக்கு நம்ம இப்பவுமே வந்து ஒவ்வொரு ட ச் இருக்குன் வைங்களே
ஃபேமிலியாவே டச் ஆயிருவோ நாலாம் காலேஜ்ல படிச் ச்ச பொண்ணுங்களோட கூட அவளோ டச் இல்ல அந்த பஸ்ல போயிட்டு வர்றோல்ல வேற டிபார்ட்மெண்ட் பொண்ணு பட் பஸ்ல அந்த ரூட்ல ரெண்டு பேரும் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயி இன்ன வர டச்ல இருக்கு ஃபேிலி அவ்ளோ டச்சில்லைனா அவங்க வீட்டு கால் பண்ணி பேசிருவே அவங்க க்கோங்க இனி அந்த பொண்ணுக்கு இன்னு மேரேஜ் ஆகல அவ பி ஹெச் டி பண்ணிட்டு இருக்கா அடுத்த அந்த பொண்ணு மேரேஜ் சொன்னா போகணு அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு ஃபேமிலி அதுதா அப்டிதா சொல்றே சேந்து கூட படிக்கல இதுக்கும் ஆனா அவ்ளோ ஒரு க்ளோஸ் ஆயிட்டோம்
அந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு இது இல்லைனாலு எப்டியாவது நம்ம சூழ்நில வந்து க்ளோஸா இரு திருவிங்க டிஸ்டன்ஸ் மெயின்டனாயி போயிருப்பாங்க அப்பப்போ பேசிட்டு இருக்கறே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க
பண்ணு ஆனா நானும் லவ் பண்ணிக்கிட்டு ம் நல்லா தேட்டர்லா போயிட்டு சுத்தி கே கடைசி கல்யாணஆயி ரெண்டு போ ரெண்டு பொண்ணுகளையு பெத்தெடுத்தாச்சு
சூப்பருங்க சூப்பருங்க சேரிங்க சேரி நீங்க பாருங்க நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா அதை பத்தி பேசலாம்
ஓகே சிஸ்டர் பாய்
சி